ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க
உம் நல்லாருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமையல்லாம் முடிஞ்சிச்சு சா
ஆஹ் சமையல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு இதுக்கு மேலதான் ஒவ்வொருத்தருக்கா தோசையோ சப்பாத்தியோ ஏதோ போடணும் அதனால லைனா வந்து நிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கா முடிக்கலாம் அப்டின்ட்டு
சரி சரி சரி என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஸ் பண்ணி குடுப்பீங்களா
ஆமா ஆப்பா பொண்ணுக்கு சப்பாத்தி பிடிக்காது பையனுக்கு தோச வேணும் அவங்களுக்கு அத்த மாமாக்கு சப்பாத்தி செய்யணும் அதனால ஆளாளுக்கு எது எது வேணுமோ அப்டிதான் செஞ்சு குடுக்க வேண்டியதா இருக்கு நமக்கு
கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நான் எங்க வீட்லேலாம் பசங்க கேப்பான் இட்லி ஊத்துனா தோச வேணும்பா தோச ஊத்துனா இட்லி வேணும்பா நான் சொல்லிருவேன் இங்க பாரு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்ல என்ன பண்றனோ அத இப்ப சாப்டுங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பிடிச்ச மானிக்கு பண்றேன் நாளைக்கு தோச பண்றேன் சரியா அப்டின்னு சொல்லுவேன் அவ்ங்க சரிமா ஓகே மா ஓகேமா அப்படின்னு சொல்லிகிட்டு சாப்பிட்டுவாங்க நம்ம குழந்தையில இருந்து அந்த ஹேபிட்டை உண்டாக்கிட்டோம்னா அவங்க வந்து அதை எடுத்துக்கிடுவாங்க இல்லனா எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு இப்படித்தான் வேணும் எங்க வீட்டுல அப்படிதான் எங்க ரிலேஷன் வீட்டுல அப்படிதான் ஒரு பொண்ணு பர்ஸ் லாருகாங்க பசங்களுக்கு ஒன்னு பண்ணி கொடுப்பாங்க பொண்ணு நான்வெஜ் அவுங்களுக்கு செரிங்களா நான்வெஜ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க பசங்களுகு பொண்ணு வந்து நான்வெஜ் எடுக்க மாடா அந்த சூழ்நிலை வந்த அந்த பொ பொண்ணு ரொம்பவு அவ்ங்க அம்மா பழிவாங்குவா நீங்க அவங்க நான்வெஜ் பண்றீங்க எனக்கு கூட்டு வேணு அவியல் வேணு அது வேணும் இது வேணும் பாவம் வயசானாவங்க என்னதா பண்ணுவாங்க சொல்லுங்க ஆனா இப்புள்ள பசங்களுக்கு இவ்ளோதான் நம்ம காசு கட்டி நல்ல இடதுல படிக்க வச்சாலும் அந்த மாதிரி இருக்குறா பாத்தீங்களா அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ஆமா ஆமா இப்ப நீங்க சரிங்கது சின்னதுல இருந்தே பழக்கணுங்கறீங்க சின்னதுல இருந்தே என் பசங்க வந்து எது குடுத்தாலும் சாப்ட்டாங்க இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வர வர அவங்க வந்து அந்த டேஸ்ட்டு இந்த இந்ததான் சாப்பிடணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காது அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுடாங்க இட்லினா எங்கள் வீட்டில் இட்லி நாங்கள் செய்யறதே இல்ல இட்லினால ஏதோ ஒரு பாம் பார்த்த மாதிரி அவங்களுக்கு இட்லியே வேண்டாம் தோஸ் ச வேணு அப்படின்னு அவங்க அவங்க என்ன கேக்குறாங்களோ அததான் செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லனா சாப்பாடே வேண்டாம் அவ்வோதான் அப்டின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துறாங்க
கண்டிப்பா எவ்வளோ நேரம் நம்ம ஒரு வீடல நீ சொல்றீங்க அத்தை மாமா சொல்றீங்க ஹஸ்பண்ட் சொல்றீங்க ரெண்டு கொழந்தைங்க அஞ்சு பேரு பிளஸ் உங்க ஆறு பே ஆறு பேத்துக்கு தோசை ஊத்தும்னா எவ்ளோ கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க பாவம் தான் ஆனா இதெல்லா யாருமே புரி்சுக்கிட மாட்டுகங்க தோழி இன்னொன்னு என்ன சொ சொல்லணுனா இப்ப ஸ்கூல் பீஸ் எல்லா எப்படி இருக்கு பாத்தீங்களா
ஆமா அத ஏன் கேக்குறீங்க ஸ்கூல் பீஸ் நென்ச்சாலே நமக்கு வய்த்த கல்க்குது ஸ்கூல் போற பசங்க ஜாலியா போயறாங்க பீஸ் கட்டணுமேன்னு நினைக்கும் போது அந்த ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நம்ம அந்த பீஸ் கட்டுற வரைக்கும் நமக்குதான் அந்த பதட்டம் என்னடா பண்றது எப்படி கஹ் நரய ஏடிட் பண்ணுறது இவ்வளோ ஃபீஸா இருக்கே அப்படின்னு ஒரே பதட்டத்திலயே போய்ட்டுருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா இவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து ப்ரமோட் ஆகி போறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பீஸ் கட்டுறது வந்து கொஞ்சம் கவலையதான் இருக்கு நானே நிறைய டைம் யோசிப்பேன் சரி ஒரு ஆளவு நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு எய்த்துக்கு அப்புறம் மாதிக்கிடலாம் அந்த மனப்பக்கத்துக்கு வந்தாலும் அவ்ங் சொல்ட ஏங்க யஹஸ்பன்ட் சொல்வாங்க இல்லமா படிசுட்டா நல்ல பிக்கப் ஆயிடா எதுக்வர மாத்தவேனா படிகிற வர படிகட்டும் நம்மகிட்டல்லா அப்டினு அவுங்க சொல்டாங்க ஆனா நமக்கு அப்டில்லயே நம்மவந்து ச்சு எக்ஸ் வந்து ஒரு பக்கோ அப்டியோசிபாங்க ஆனா நமக்கு அப்டிகிடையாது பிள்ளைங்ல படிக்க வைகனு அதுக் காலேஜ் இனோ அதுக் அதுககப்ரோ மெயின் செலவு மெயில் செல சொல்ல அதிகமா இருக்கு பெண் குழந்தையா இருந்தா அவுங்க பேரஜ் பனோனு ஆம்லபிள்ளங்லா இருந்தாலு மேரஜ் பன்னனு மாச செலவு எவ்ளோ ஆகும் யோசிப்ப இவ்ளோ செலவு பன்றடது பண்றதுஞ்சம் கொஞ்சம் ஒரு பாதி அமௌண்ட் இன்வஸ்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல கொடி கிடக்குல வருமே அப்பல்லாம் நான் திங்க் பண்ணவ சிஸ்டர் ஏன்னா திங்கிங் வந்து அதிகமா போயிருது சில மாச மாசம் வந்து ஆட்டோ பீஸ் ஏங் கேக்குறீங்க
ஆமா நீங்க சொங்ன மாதிரி கரெக்ட் தான் நான் வந்து இப்ப இத்தன நாள் பையன் வந்து சிபி எஸ் சி ல தான் படிச்சட்டு இருந்தான் எயி்த் வரைக்கும் அவங்க ஸ்கூல இப்போ நைன்த் சிபி எஸ் சி இல்லாதனால ஓகே அ மெட்ரிக் போட்டறலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் தான் நைன்த்துக்கு வந்து மெட்ரிக்கு மாத் ஹலோ ஆனா அவனக்கு வந்து சிபி எஸ் சி படிக்கிறதுக்குத ஆசயேஆச அங்க வந்து கொஞ்ச அவ்ங்கலுகு ஈிசிய போகும் அங்க புரிஞ்சு படிப்பாங்க மெட்ரிக்கான புல்லாமே வந்து அங்க மக்கப் பண்ணி படிக்க வேண்டியத இருக்கும் அந்த மாரி வரும்போது நமவந்து சிபி எஸ் ல இருந்து மெட்ரிக்கு மாத்து ச்சு நமக்கு என்ன கொஞ்சம் பீஸ் கம்மியாகுமே சிபி எஸ் சி கம்பேர் பண்ணு போது மெட்ரிக்ல ஒரு பத்து இருபதாயிரம் ரூபா கம்மி ஆயச்சுன்னா கொஞ்சம் அந்த பீஸ் நம்ம ஏதோ பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தூக்கி மெட்ரிக் போட்டாச்சு பையனை பொண்ணு வந்து ஆல்ரெடி மெட்ரிக்ல தான் படிஸ்சுட்டு இருக்கா பையனையும் இப்போத மெட்ரிக்ல மாத்தணும் ஆனா அவங்களுக்கும் பெரிய ஃபீஸ் டிப்ரென்ஸ் இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் வரும் எங்களுக்கு இப்போ வேன் வந்து ஸ்கூல் நியர்பைலே இருக்கறனால வேன் ஃபீஸ் மாஸ்து ஒரு ஐநூறு ரூபா வேன் ஃபீஸ் வரும் அதுவே ஒரு பத்தாயிரூபா பக்கம் வேன் ஃபீஸே வந்துரும் அப்ரோற வேற என்ன ஃபுட்டெல்லா வீட்டில இருந்து குடுத்துவோம் ஃபுட்டுன்னா அதுக்கு மறுபடியும் தனிய எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணணு அது இதுன்னு ஏதோ ஒன்னு கேட்பாங்க இப்போ யூனிஃபார்ம்கே இ வந்து ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபா யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ்சு இந்த திங்ஸே வந்து ஒரு பத் பத்தாயிரவாய்க்கு வாங்கிருக்கு அப்ப பீஸ் எல்லா நீங்களாது இத்து நானு இப்பவே அவ காலேஜ் லெவலுக்கு போய்ட்ட அப்பா இப்பவே படிச்சி ஒரு மார்க்குக்கு வந்துரு இல்லனா டொனேஷன் கட்ட வேண்டியதா இருக்கு மூணு லட்ச கேட்பாங்க அஞ்சு லட்ச கேப்பாங்க ஃபீஸ் கட்டனு என்ன பண்றதுன் தெரியில நீ படிச்சு மார்க் எடுத்தா தா டொனேஷன் இல்லாம காலேஜ் போகணு அப்படின்னு அந்த லெவலுக்கு இப்ப நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி தான இப்பவே சொல்லிகிட்டே இருப்பே இங்க பாருங்க ஸ்கூல் லைஃப் மட்டு தா எங்களால படிக்க வெக்க முடியு காலேஜ் லைஃப்ல நீங்க நல்லா மெரிட்ல மார்க் வாங்கினீங்க நல்ல மார்க் ஹை ஸ்கோர் மார்க் வாங்கிருந்தீங்க நீங்களே அவங்களே நீங்க அப்ளீகேசன் போனா அவுங்களே வந்து கொஞ்சோ ஓரளவுக்கு என்ன போது நீங்க ப்ரீ கவுர்மெண்ட் ஸ்கூல் கவுர்மெண்ட் காலேஜ் இந்த மாரி எல்லா படிச்சிறலா கண்டிப்பா நீ நல்ல மார்க் நாங்க நல்ல மார்க் எடுப்போம்மா கவலப்படாத மா அப்படிங்க ஏன்னா நாங்க பீஸ் கட்டுற முடியறப்பி ஆ பீஸ் கட்டுறோமா நீங்க நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பே ஒவ்வொரு டைமு இப்பவு கொஞ்ச ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டே கொஞ்ச வெளியில போயிட்டோ இருந்தாலு எனக்கு இருக்க மாட்டேக்க ஐயோ கம்ப்ளீட் பண்ணனுமே கம்ப்ளீட் பண்ணுமா அந்த எண்ணங்கள் மட்டு தா இருக்கு இது சொல்ல போனா நீங்க இன்னோனு சொல்றீங்களா நமக்கு ஃபீஸ் மட்டு கெடையாது ஆ ஈவெண்ட்ஸ் வெப்பாங்க தெரியுமா அதுக்குமே நம்ம தா பே பண்ற மாரி இருக்கு அன்வல்டே வெப்பாங்க அதுக்கு அதுக்கு வந்து எல்லாமே பீஸ்ல ஆட் பண்ணிருவாங்க இருந்தாலு தனியா கேப்பாங்க ஒரு டூ தெளசண் பே பண்ணுங்க உங்க கொழந்தைகளுக்கு டிரஸ் டிரஸ்னு பேருல டிரஸ்மாரியே இருக்காது அதுவந்து ஒரு யூஸ் யூஸ்லஸ்ஸா போயிரு ஏ நெறைய கம்யூட் பண்ணு வேன் பீஸ் அதேமாரி கேண்டின் வைக்கிறாங்க ஸ்கூல ரொம்ப கேண்டின் வைக்கு போது அது பிள்ளைங்க டெய்லி அம்பத் ரூவா கேக்கறாங்கமா இவங்க நம்ம பசங்கள கண்ட்ரோல் பண்ணாலு மத்த பசங்க வாங்கி எடுத்துட்டு வரத பாத்துட்டு இவுங்க வந்து நம்மட்ட கேக்குறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு போனா ஏ ஹஸ்பண்ட் சொல்லிருவாங்க இங்க பாரு ஒரு நாளைக்கு வந்து நாங்க கட வச்சிருக்கோ ஒரு நாளைக்கு அவுங்க வேல பாக்குறவ கடைல சேலரி இவ்ளோதா நீ அசால்டா ஐநூறு ரூபா தானு கேக்கறா அப்படினு எங்க ஹஸ்பண்ட் வந்து சத்த போடுவாங்க நாங்கல்லா இப்படிதா வளந்தோ நாங்க ஏள்றைக்கு கவுர்மெண்ட் பஸ்ல தில போயிட்டு போ ப அந்த ஏழ்ரைக்கு போன தா எங்க ஸ்கூலுக்கு எட்ரைக்கு போக முடியு நாங்க ஏழரைக்கு வீட்ட விட்டு கெளம்பி பஸ் ஸ்டாப்க்கு வந்துருவோ ஆனா அவுங்களுக்கு ஒன்போதுன எட்டு நாப்பதுக்கு உங்களுக்கு ஆட்டோல வீட்டல வீட்டுக்கு முன்னாடி போறதுக் வருத்தமா இருக்குனு ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம காலகட்டத்தில இருக்கிற மாரி இப்போ உள்ள பழக்க வழக்கங்களு சரி ஃபீஸும் சரி அந்த மாரி இல்ல நம்மலா ஃப்ரீயா படிச்சோ என்ன சொல்றது எல்லாமே ஃப்ரீ ஃபுட்டலருந்து நோட் புக்கலேருந்து எல்லாமே ஃப்ரீயா குடுத்தாங்க நம்ம அப்படி பத்துக்கிட்ட அப்படி கத்துக்கிட்டு டு கத்துக்கிட்டதுனாலதா நம்ம அம்மா அப்பா வந்து நம்மள வந்து என்ன சொல்றது நம்ம வந்து அவுங்களுக் கஷ்டத்த தள்ளாம இருந்தோ பிளஸ் அந்த அப்போ வந்து வருமானமு அதிகமா கெடையாதுல்ல இப்போ அப்படி கெடையாது நல்ல ஸ் ஸ்கூல்ல படிச்சாதா அவுங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்ல் ஸ்கில் வளரு அவுங்க நல்ல நெலமைக்கு போவாங்க அந்த தாட் வந்து மக்களுக்கு வந்து அதிகமா எப்டின்னா ஆழ் ஆணித்தனமா வந்து பதிஞ்சிட்டு
கண்டிப்பா இப்போ நம்மலா படிக்கு போது வந்து ஒரு எய்டட் ஸ்கூலு கவுர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாரி நம்ம காலேஜ் படிக்கு போதே சொன்ன மாரி ஃபீஸே ஒரு அஞ்சாயிர ரூபா ஆறாயிர ரூபா காலேஜ்லேயே ஃபீஸ் கட்டியிருப்போ அப்போ அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன்ல தா நம்ம நீங்க சொன்ன மாரி கவுர்மெண்ட் பஸ்ல ஏறிதா போயிருகோ நம்ம இப்போ பாட்டுக்கு தா வந்திருக்கோ அப்போல்லா நமக்கு யாரு சொல்லிக் குடுக்குறவங்க கெடையாது நம்மளே படிச்சி நம்மளே பாஸ் ஆயி நம்மளே தா இப்போ ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து நிற்கிறோ இப்போ இப்போ என்னடனா அவுங்க பக்கத்துலேருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணு படி படி எழுது எழுது உனக்கு இவ்ளோ ஃபீஸ் கட்டுறோ இவ்ளோ ஃபீஸ் கட்டுறோ அந்த ஃபீஸுங்கிற வார்த்தைய அவுங்களுக்கு சொல்லி சொல்லியே தா நம்மோ இப்போ வளக்கற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம இருக்குறோ அத சொன்னா தா பசங்களுக்கே வந்து ஓ நம்ம அம்மா இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க இதுக்காகவே நம்ம படிக்கிணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே சில கொழந்தைங்க வந்து படிக்க தா செய் வாங்க
நீ சொன்ன மாதி சில கொழந்தைகள் மட்டு தா படிக்கிறாங்க சிஸ்டர் இப்போ எ கொழந்தைங்க சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிடுவாங்க சரிம்மா நா படிக்கிறமா நல்ல மார்க் வாங்க ஆனா ஒரு சில பசங்க இருக்கறாங்களே ரெண்டு பேரு ஒர்க்கிங் போற பசங்க பாத்தருக்கீங்களா காசு அதிகமா புலரு போது அந்த பிள்ளைங்க படிக்கவு மட்டிகு எங்க பக்கத்துல உள்ளவங்க ஒருத்தவங்க அப்படிதா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பசங்கள கவனிக்கவே முடியல காலையில சமல் பண்ணட்டு போயிருவாங்க போறாங்க வாராங்க படிக்கவே மாட்டா சிஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குனால அவங்க வகல எவ்ளோ கஷ்டப்பட்டு போறாங்கள ஏன் இந்த பைய படிக்க மாட்டிகிற நம்ம பைய நல்ல ஸ்கூல்ல படிக்கிற சொல்லிட்டு நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க இப்டி இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
அது அது ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்டி பழக்கி கிறாங்க அவங்க வந்து ரெண்டு பேரு வேலைக்கு போயிட்டு அவங்க காசு குடுத்து நீ அத பண்ணிக்கோ இத பண்ணிக்கோ டியூஷன் போயிரு அங்கே போய் படிச்சிரு இங்க போய் படிச்சிருன்னு சொல்லும் போது அவங்க வந்து காச வாங்கிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி அப்டி இப்டி ஜாலியாக இருந்து பழகிறாங்க நம்ம பக்கத்துலயே இருந்து நம்ம பசங்களுக்கு வந்து அந்த சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம பசங்களுக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் இப்ப பேரண்ட்ஸே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா பசங்க வந்து அவங்க லெத்தாஜிக்கலா அப்டியே போய்ட்டு தா இருப்பாங்க
கண்டிப்பா அவங்க சின்ன பையன்னா எப்டி இருக்கா பெரிய பைய வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்குறா வீட்லய இருக்கா அப்டி ஃபாடிய வந்து ஜிம்ல ஃபிட்டா வைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறாங்க பு்ரோட்டீன் எடுத்துக்காங்க அது நீ ஃபிட்டா வச்சு என்னதுக்கு நீ வேலைக்கு போனும்ல நீ உன் சொந்த கால்ல நிக்கணுல நா சொன்ன நீங்க சொல்ல வேண்டிதுதானே அப்டினு எதுமே கேட்க மாட்டுக்காம நான் என்ன செய்யனே எனக்கு தெரியல அப்டிங்கா அப்ப வந்து பிள்ளைங்க வந்து அம்மா இவள படிக்க வச்சாங்க இப்போல காலகட்டத்துல பீஸ் அதிகம் அதை கடந்து நம்ம என்ன பண்ணுகுரோம் நறைய கமிட்மெண்ட்டுக்கு உள்ளாயி அவங்களுக்கு பீஸ் கட்றோம் கஷ்டப்படுரது உழைக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கோ நம்ம லைஃப் அனா கொழந்தைங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுகனூ புரிஞ்சி அம்மா அப்பாகரனு இன்னோ எல்லாத்துக்கும் பொதுவாவே நடந்து நல்லநல்ல நிமைக்கு போனூ சிஸ்டர்
கண்டிப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நீங்களு சொல்லி் குடுங்க குழந்தைகளுக்கு நம்மளு அது நல்ல பழக்க வழகங்கள வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ச கத்துகடலா சரிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா செரி ஓகேங்க ரொம்ப தேங்க்யூ பாய்